ஹலோ பாப்பா
ஹாய் காய்ஸ்
ஆஹ் பாப்பா எப்படிடா இருக்க
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு பியூட்டிஷியன் தேவைப்படுது உங்களுக்கு உனக்கு யாராவ தெரியுமா
ஆஹ் எனக்கு தெரியும்கா இங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க நம்பற உங்களுக்கு அனு பட்டுமா
இல்ல நீ பேசிட்டு எவ்வளவுன்னு சும்மா கேக்குறாங்கன்னு கேட்டு சொல்லு
மேக்கப்பா இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா
இல்ல ஒரு நம்ம பாப்பாவுக்கு ஒரு மேக்கப் போடணும்
ஓ நம்ப பாப்பாக்கு ஓகே ஆஹ் ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் எல்லாமே வா
ஃபுல் கம்ப்ளீட் மீனாட்சி அம்மன் மேக்ப் சாரீ வேணா பச்சை கலர் சாரீ நம்ம வச்சிருக்கோம்
ஆஹ் இந்த பச்சை கலரு இந்நேரம் குட்டியா இருக்கும் னு நினைக்கிறனே
இல்ல அப்ப அது பெரிய பாப்பாக்கு போட்டது இப்ப சின்ன பாப்பாவுக்கு சொல்றேன்
இல்ல அவங்களுக்கே அது கரெக்டா இருக்கா இப்போ தூக்கிட்டு இருக்க மாரி இருந்துச்சுல்ல ஓ சரிங்க சரிங்கக்கா
இப்போ கரெக்ட்டா இருக்கும் அந்த சாரி சொல்ல போனா
ஓ சரிக்கா அப்போ நம்ம கிட்ட காஸ்டயூம் இருக்கு அது மட்டும்
காஸ்ட்யூம் மட்டும்தான் இருக்கு மத்த எல்லாமே ஜுவெல்லு மேக்கப் அப்டின்னு எவ்ளோன்னு கேளு இங்க எனக்கு வந்து ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லிருக்காங்க
ஆஹ்
அவங்க எவ்ளோ கேக்குறாங்கன்னு பாப்போம்
ஆஹ்
ஆஹ இவங்களுக்கானா வந்து பிக்கப் அண்ட் டிராப் பண்ணணும் னு சொல்லியிருக்காங்க
ஓ அவங்கள நம்ம கூட்டிட்டு வந்து போன்னுமா
ஆமா கூட்டிட்டு வந்து போகனும் ஆனா இவங்க கொஞ்சோ ரொம்ப தூரமா இருக்காங்க அதான் நம்ம கிட்டயே யாரா இருந்த அவங்களை புக் பண்ணிக்கலாம்
அஹ் எனக்கு தெரிஞ்சவங்கள அவங்க ஒரு இதுவே வச்சிருக்காங்க
என்னது
வச்சிருக்காங்க நாம தா நம்ப பாப்பாவ கூட்டிட்டு போகணு அங்க அது பரவாயில்லையா
உம் அது பரவால அதாவது நம்ம நம்ம ஏரியா நம்ம ஏரியால இருந்தாத நம்ம ஏரியானா நம்ம ஊர்ல இருந்தா ஏன்னா இவங்க வேற ஒரு ஊரு
ஓ இல்ல அவங்க வந்து நம்ம ஊரு தா பக்கத்துலதா இருக்கு
நம்ம வீட்ல இருந்து எத்தன கிலோமீட்டரு
ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளதா ங்கா வரு
சேரி இப்ப நா இல்லைனாலு நீ கூட்டிட்டு போயிட்டு போட்டுட்டு வந்துருவியா
ஆ ஆமா நானே வண்டியில கூட்டிட்டு போயிடுவே பாப்பாவ
இல்ல நா ஆட்டோ வச்சு விடுறே ஏன்னா மேக்கப் போட்டு வரால வண்டியில கூட்டு வர முடியாது நீ பாப்பாவ வந்து ஆட்டோல கூட்டி போய் கூட் ந்தா கூட போது இல்ல நா இருப்பே சப்போஸ் நா தம்பிக்கு தடுப்பூசி இருக்கு
ஆ
அது போட போகணு போணு அப்டின்னா அன்னைக்கு வர சொல்லிட்டாங்கனா நர்ஸு நா அன்னைக்கு போயிடுவே நீ போட்டு வந்தினா தம்பிய விட் ட்டு நாம போய் போட்டோ எடுத்துட்டு வந்த்ரலா அப்டியாவல
ஆ ஓ ஸ்கூல்ல போட சொல்லியிருக்காங்களா
ஆமா ஸ்கூல்ல வந்து இந்த ட்ரெடிஷ்னலான காட் மாதிரி போட்டு வர சொல்லியிருக்காங்க
ஓ சரி சரிக்கா
அதனால இப்போ ட்ரெண்டிங்கா அந்த மீனாட்சி போயிட்டு இருக்காங்கல்ல சரி நானே போடணும்ன் நெனச் ச்சே சரி ஸ்கூல்ல சொன்னாங்களேன் சொல்லிட்டு சரி போட்டுருவோ அப்டின்ட்டு
ஓ ஓகே ஓகேக்கா ஹர் ஸ்டைல் எப்டி பாக்குறீங்க
ஹேர் ஸ்டைல் வந்து ஆஅ அந்த ச்சட வைக்கிறதான்டா
இல்ல சடையில கொண்டையா இல்ல நம்ம நீட்டு முடி
ஆஹ் கொண்ட தா மீனாட்சிக்கு கொண்ட தானே
ஓ கொண்டைல அப்பனா ஒரு கிளி வெக்கணு இல்லயா
ம்
ஓகே அந்த கிளி வந்து நம்ம வாங்கணுமா இல்ல அவங்களே வாங்கிப்பாங்களான் கேட்டுப்போ
இல்லப்பா அவங்க பியூட்டிஷன் தா பொதுவாவே வச்சிருப்பாங்க அது மாரி இன்னு ஒண்ணு ஆ நீ அவங்கள்ட கேளு இப்போ லோக்கல்னால நம்ம ஒரு மூணாயருவா மூணாயத்தைநூருவா இருந்தா கூட ஓகே தா ஏனா இவுங்கள போய் நம்ம பிக்கப் ட்ராப் பண்ணனுனு ஒன்னு இருக் குல்ல அவுங்க அம்மா அவுங்க காரு வந்து வ க்க சொன்னாங்க இப்ப கார்னாலுமே நமக்கு வந்து அ கண்டிப்பா ஒரு நா அங்க அந்த ஊர்லந்து கூட்டு வர ஒரு ஆயர்ருபா கேப்பாங்கன் நெனக்கிற அந்த ஆயர்ருவாய் நம்ம இவுங்ளுக்கு குடுத்தா கூட எனக்கு ஓகேதா நம்ம எனக்கு எனக்கு அரௌண்டா ஒரு அஞ்சாயிரத்துக்குள்ள வந்தாலே ஓகேதான் வச்சுக்கோயே
ஓ செரி செரிக்கா கொஞ்சொ கம்மியாதா வருன் நெனக்கிறே இவுங்க கிட்ட எனா நமக்கு தெருஞ்சவுங்க
அப்டியா இல்ல நல்லா பண்ணணு எனக்கு அவ்ளதா அப்றொ எனக்கு வந்து மேக்கப் வந்து கரெக்டா இருக்கணு அந்த மாரி கொழந்தனால அந்த ப்ராடக்ட்ஸு கொஞ்சொ பாத்து போட சொல்லு அவ்ளதா ம் மத் தபடி வேற எதுவ் கெடையாதுன் வச்சுக்கோயே
ஆ அவுங்க கொழந்தைக்கின்னே தனி ப்ராடக்ட் வச்சுருக்காங்கன் நெனைக்கிறே
அப்பிடியா
ஆமா அவுங்களுக்லா கொஞ்சொ ஜென் டில்லா போட்ற மாதிரி
பரவாயில்லயே நல்லது அப்டின்னா அவுங்ள கூட் நா இதுக்கப்ற எதுனாலு ரெகுலரா பண்ணிப்பே
ஆ
ஒன்னு பிரச்சனல்ல நீ வந்து கேட்டு மட்டு சொல்லு
ஆ
ஃபோன் பண்றியா
கேட்டுட்டு சொல்றங்கா
அப்புற வந்து அ அவுங்ககிட்ட என்ன இல்ல நா என்ன வாங்கி குடுக்கணு அதையு சொல்லிடு
ஓ ஆமா ஆமா சரிக்கா
இப்ப கிளி மால அப்ற வந்து இந்த கைக்குல்லா வப்பாங்கல்ல ஆமா சூலொ ம் அது எல்லாமே எல்லாமே அவுங்க வச்சுருக்காங்களா அப்டின் எனக்கு தெரியணு அப்றொ நம்ம வ ச்சுருக்க சாரி வந்து ஓ கேவா அந்த பர்ஃபெக்டா இருக்குமா அப்டின் கேட்டுடு இல்ல அவுங்களுக்கு நா நா கட் ற மாரியே சாரீ வாங்கி குடுத்தாங்கனா அதுல அழகா அந்த பரதநாட்டியத்துக்லா கட்டுவாங்கல்ல அந்த மாரி கட்டுவாங்னாலு எங்கிட்ட அந்த மாரி ஒரு ஸ்சேரி இருக்கு
ஆ
அது கட்டுவாங்களா அப்டின் கேளு அப்படி இல்லன்னா புதுசா எடுக்குணுனாலு எடுத்துக்குலா
ஏங்கிட்ட கூட ஒரு பச்ச கெலரு ஸ்சேரி இருக் குக்கா அத கூட நம்ப வேணா ட்ரை பண்ணி பாப்போ
அதா இப்போ உங்கிட்ட இருக்குறது ஏன்ட்ட இருக்குது இல்ல இதெல்லா நல்லா இருக்காது ஃபோட்டோக்கு வந்து நானே கூட போய் எடுத்துட்டு வர இல்ல நானே எல்லாமே வச் ச்சுருக்கே அப்டின்னாலுமே எதுவானாலு போபெக்ட்டா எனக்கு வரணு ஏ நம்ம அஞ்சாயிரூவா குடுத்து பண் றோ அப்டின் கடையாது
ஆஆ
அந்த அளவுக்கு லுக்கு நல்லா இருக்கணு ஏன்னா இது ஒரு காம்படிஷனாவு வச்சுருக்காங்க நம்ப இவ்ளோ செலவு பண்றோ சரி பண்றது பண்ணிட் நமக்கு ஒரு பாறாக் ஒரு ஃபிரைஸ் கெடச்சா கூட இவ்ளோ காஸ் செலவு பண்ணோ சும்மா ஒரு ஃபிரைஸ் கெடச்சுதுன் சந்தோஷ்மாவாது இருக்கு
ஆம்மா
ச்சரியா
ம் சரிப்பா
நா தம்பி வச்சுட்டு எங்னால எங்கியு போய் அலைய முடியல
ஆ ஆமா அவனு பாவோ
கேக்கலாம் அப்பறோ எங் கூட வேல பாக்குறவங்க ஒருத்தவங்க அவங்கள்ட்டின் ஃப்ரெண்டு ஒரு இருக்கான் சொன்னாங்க செரி ரெண்டு பேர்ட்யு சொல்லி வெப் போ யாரு ரொம்ப கிட்ட இருக்கா
ஆ
அப்டி நமக்கு கொஞ்ச அமௌண்டு இப்ப நா அஞ்சாயிரூவான்றது ஒரு நாலாயிரூவா இங்க ஆன கூட பாத்துக்கலால்ல
ஆமா
அதெயு யோசுச்ச
ஆமா அதுவு கரெக்ட்தா நீங்க என்னிக்குன் சொல்லவே இல்லியே தேதி சொல்லல
திங்கெழம
வர திங்களா ஆ காலைலயேதான அப்போ டைமிங் நம்ப வெக்கணு ஸ்கூலுக்கு போற மாரினா
ஸ்கூலுக்குன்னா ஸ்கூலுக்கு வந்து புரோக்ராம் வந்து பதினோரு மணிக்கு அவங்க வந்து பத்து மணிக்கெல்லா ஸ்கூல்ல நீங்க பஸ்
ச்ச ஓ அப்ப எட்டு மணிக்கெல்லாம் போட்டா கொழங்த் கொஞ்சம் டுஹ
ஆ அதயும் நீ கேட்டுக்கோ உங்கள அவ் எத்தனை மணிக்கு ஃபர்ஸ்ட் பாப்பா உங்ககிட்ட வந்தா கரெக்டா இருக்கு அப்டின் கேட்டுக்கோ
ஆ
கேட்டுட்டீன்னா நம்ம இட்டுட் போயிட்டு விடலா இல்ல அவங்கள கேளு அவங்க நம்ம வீட்டுக்கு வறாங்கன்னா கூட ஓகேதான இல்ல அவங்களுக்கு ஏசி செட் வே ஏசி பொறுத்த வரைக்கும் வீட்டுல இருக்கு ஆனா அவங்க அந்த சேர் வச்சிருப்பாங்கல
அந்த சேர் இருந்தா உங்களுக்கு கொஞ்ச ஈஸி
ஈஸியா இருக்கு அதனால பாதி எப்டின்னு கூட்டு குடு போயிக்லா ஏன்னா ஒரு ரெண்டு மூணு நேரம் மேக்க போடுவாங்க நா தம்பி வச்சுக்கிட்டு அங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு
ஆமா
தனால நா வந்து சொல்ற நீ அங்க இருந்துட்டு கால் பண்ணா கூட ஒரு அரை மணி நேரம்னா கொஞ்ச நா வந்து கூட உட்காந்துப்ப கொஞ்ச பாதி மேக்கப் முடிஞ்சிச்சு முக்கால்வாசி முடிஞ்சச்சு நீ கால் பண்ணீனா நா கூட வந்துருவ இல்லன்னா நீ ஒண்ணு பண்ணு நீ போறப்ப பாப்பா வண்டியில கூட்டிட் போய்டு போட்டு முடிய போதுனா சொல்லு நா ஆட்டோ எடுத்துட்டு வர நா வரும்போது கூட கூட்டிட்டு வந்தர்றே இந்த உதவி மட்டு வேணா பண்ணு
ஓகே ஓகேக்கா அப்போ வரும்போது உங்களுக்கு டைம்லாம் கரெக்ட்டா இருக்குமா ஊசி போட போறேன்னீங்களே
பத்து மணிக்குதானே நா அதுக்குள்ள போட்டு வந்துருவே
ஓ சரி அப்போ சரிதான்கா
ஏன்னா வந்து நா அவங்க போற இடத்துக்கு போகல அதுவும் எனக்கு தூரம் அப்டின்றதுனால ல்ல நா வந்து ஒரு அவங்க அந்த இதுக்கு வருவாங்க அதன சொல்லுவாங்க ஹாஸ்பிடலுக்கு வந்துருவாங்க ஃபர்ஸ்ட் சைன் போட்டுதா போவாங்க அவங்க வந்து சைன் போடும்போதெ நா சொல்லிட்டே அக்கா என்னால அவ்ளவு தூர நாந்தாக்கா வரணு தனால நீங்க எனக்கு ஏதாவது பண்ண முடியுமக்கெட்ட நீ சரிப்பா நா இங்க ஒம்பது மணிக்கெல்லா வருவே நீங்க கரெக்டா இங்க எட் டம்பதுக்ககெல்லா வந்த்ரு நா உனக்கு இங்கயே போட்டுட்டு நா டியூட்டி ஏ யா எந்த ஊர்ல போட்ருக்காங்ளோ அந்த ஊருக்கு போய்ட்றே அப்டின் சொ சொன்னாங்க அதனால எனக்கு ப்ரச் சன இல்ல சரி எனக்கு இப்போ நீ கால் பண்ணிட்டு கூப்புடுறியா வ தானே
ஆ செரிக்கா நா உங்ளுக்கு பண்ணிட்டு உங்ளுக்கு என்னன்னு சொல்றே
ஆ வச்சட்ருவா
ஆ சரிக்கா